ஹலோ
ம்
கேக்குதா
கேக்குது
கிளியரா கேக்குதா
ஆ கேக்குது போ தக்காளி சரியா ஆ
தக்காளியா
ஆமா ஆஃப் தக்காளிதா
ஆஃப் தக்காளி ஆஃப் ஆனியன்
ம் ஏ நீ ஒ ஒனக்கு மட்டும்தானா முட்ட நெறயா இருந்தா செரி முட் முட்ட நெறையா இருந்தா இன்கிரீடியன்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நெறையா போட்டுக்கோ
சே சேரிதா ஓகே நீ ரெண்டு எக்குக்கே சொல்லு ஆ
ஆ ஆ அப்போ கொஞ்ச கடுகு கடுகு போ எண்ண ஊத்தி கடுகு போட்டு இந்த வெங்காயத்த போட்டு வதக்கிட்டு இந்த தக்காளி போட்டுட்டு ம் கொஞ்ச மெளகாத்தூளு அவ்ளா தா வேற எதுவுமே போடாத உப்பல்லா உப்பல்லா போட்டு
எப்டினா ஃபஸ்ட்டு எண்ண போட்டு கடுகு போட்டு வறுத்தறனு அதுக்கப்புறமா தக்காளி போடணுமா ஆனியன்தா போட்ணு சிக் அதுக்கப்புறம்தா தக்காளி
அதுக்கப்புறோ தக்காளி அப்புறோ கருவேப்பில இருந்தா போட்டுக்கோ கொஞ்சோ அப்பறோ உ மெளகா த்தூள் அவ்ளதா வேற எந்த மசாலாவுமே நீ சேக்காத
உம்
போட்டுட்டு ஏ நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இந்த முட்டையை ஒடச்சு ஊத்தி பேரட்டு பே பேர சுட்டிட்டே இருந்தனா தக்காளி போடுறதுனால உனக்கு நார்மலா முட்டை பொரியல் செஞ்சுனா டிரைய்யா வரும் இதுல நீ தக்காளி போடுறதுனால உனக்கு சாஃப்ட்டா கொஞ்சம் கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும்
ஓ ஆ தக்காளி தொக்கு முட்டை வச்சு பண்றது அந்த மாரியா ஆஹ்
அந்த மாதிர எல்லாம் இருக்கா தக்க ஆனா இது வந்து எப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கொழ கொழன்னு சாஃப்ட்டா இருக்கும் அப்புறம் போட்டுக்கோ
ஆஹ் லாஸ்ட்ல அது இறக்கும் போது கருவேப்புல மல்ல மல்லித்தல்ல இருந்தா போட்டா போதும் தான இல்லியா
ஓ எப்படி வேணாலும் போடு ஆனா இறக்கும் போது போட்டாலும் சரி அதனா இது என்ன பண்ணுனா எவ்ளோ எண்ணெய் ஊத்துவ நீ நார்மல ரெண்டு பேத்துக்கு ச்சி உனக்கு
நான் எனக்குன்னா கொஞ்சம் கம்மியாதான் ஊத்துவேன் எப்பிடின்னா ஒரு ஸ்பூன் தான் நினைக்கேன் ஒ ஒரு ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் ஊத்து
அப்போ அது வந்து நீ தேங்கா எண்ணெய்யா ஊத்து
தேங்கா எண்ணெய்யா ஊத்துவா அது போட்டு
ஆஹமா
ஒரு மாரி வெடிக்கும் டி அது
ஒண்ணும் வெடிக்காது எண்ணெய்ய ஊத்துனினா சௌ அத ஊத்தி செஞ்சு பாத்து நீ இத கண்டிப்பா நீ செஞ்சு பாத்துட்டு எனக்கு சொல்லு
ம் அப்படியா
சூப்பரா இருக்கும் ஆனா இது இது வந்து நான் ஒரு நான் வந்து ஒரு தடவை செஞ்சுருக்கேன் தக்காளி போட்டு அப்போ அன்னைக்கு சண்டையா வீட்ல இருந்தப்போ நம்ம செய்ய போறன் டி சொன்னா அப்போ நான் வந்து இப்டி தக்காளி போட்டு செய் டி அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கிண்ணு பாத்து எண்ணெய் வீட்டுல இல்ல அதனால நாங்க தேங்கெண்ண ஊத்தனு ஏ பா சமைக் சமைக்கிற எண்ணெ இல்லனால தேங்கா எண்ணெ ஊதனா ஆனா தேங்கா எண்ணெலியு செய்வா கேரள சைடு எல்லாமே தேங்கா எண்ணெதா த்துவாங்க ஆ அதாவது நாங்க இ ஊட்டி இந்த தக்காளி போட்ட செம டேஸ்ட் முட்ட வெறு சாப்பாலே வெச்சி நீ சாப்பிலா கொழம்பே உனக்கு தேவையில்ல திரியுமா
ம் ம்
புரா இருந்துச்சி அதனாலதா சொல்றே அதே மாதிரிதா இந்த க அதே மாதிரிதா கட் கத்திரிக்கா கத்திரிக்கா கட் பண்ண தெரியுமா உனக்கு ஆ ஆ ஆமா அதே மாததா கட் பண்ணிட்டு எண்ணெ ஊத்திட்டு எண்ணெ ஊத்திட்டு கத்திரிக்கா போட்டு பிரட்டிடே இரு அப்புறோ உப்பு போடு மெளகாதூள் போடு அவ்ளதா கத்திரிகா வதந் ஸ்லோ கொஞ்சோ சிம்ல வச்சின்னா அதுவாவே உனக்கு ஒரு பத்தாலே உனக்கு ஓகே உனக் கே தெரியு அந்தளவுக்கு அது வந்தகிரு அவ்ளோதா
அது இந்த எள்ளு மாரி வருமா இல்ல எப்பிடி
எல்லோ மாரியா வெ க வெந்து நல்லா வரு ஒரு உனக்கு பாத்தாலே தெரியு அத
ஹ் ஹோ
து அவ்ளோதா இது சொருவிப்போ அடே எனக்கு இதுதா தெரியு எனக்கு காய்புரியலாவே எனக்கு செய்ய தெரியாது சொரக்க கேரட்டு
ஜானகி எதுவுமே தெரியாது எல்லா செஞ்சி குடு ப்பாங்க சாப்ட்டு நல்லா இல்லன்ட்டு சொல்றே
உங்க அம்மா என்ன காய்டா அய்யோ
எங்கமா எல்லாமே செய்வாங்கடி சொரக்கா செய்வாங்க பீன்ஸ் கேரட்டு அப்புறோ இந்த பீ க்கங்கா அதுக்கப்புறமா நெறைய இருக்கு அப்புறம் புதுசு புதுசா செய்வாங்க ஹ நல்லாவே இருக்காது ஆனா அது தா ஒடம்பு சக்தி சாப்டு அப்டிதா தோண்டல அடிச் சாப்பிடுங்க எல்லாம் தான் சாப்பிடணும் எப்ப பார்த்தாலும் கறி எப்பங்க எப்யுமே எது தெரிமா கேட்போம் கேட்டீங்கன்னா எப்பவுமே இல்ல நானு வீட்டுல இருக்குதுன்னா இப்டி உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்ல கத்திரிக்காய் ஃப்ரை அந்த மாரி பண்ணி குடுமா டேஸ்டா அப்டின்னு எங்க அம்மா அதெல்லாம் பண்ணாது அத விட்டு இந்த மாரி சொரக்கா அது மாரி பீக்க்கங்கால்லா ஒண்ணும் நல்லாவே இருக்காது எல்லா இருக்காங்க ரொம்ப சுமாராதா இருக்கும் அது அது வந்து ஒரு சைடிஷாவே எடுத்துக்க முடியாது அத செஞ்சு வச்சுட்டு அவ்வளவும் நாங்க எல்லா சொல்லுங்க இதே தா செய்வியா எப்ப பாத்தாலும் கறி கறின்னா வெறி நாய் தா புடிச்சு வேட்டையாடிட்டு வந்து உனக்கு வெட்டி தரணும்னு சொல்லுவாங்க
நான் கேட்கவே இல்லமா நா வேற ஏதன்னா ஒரு உருளைக்கெழங்கு கத்திரிக்கலானு தா எனக்கு என்னன்னு தெரில உருளைக்கெழங்கு கத்திரிக்கானா மட்டும் அவுங்களுக்கு எல்லா புடிக்கவே மாட்டுங்குது தெரில
ஏன் ஆமாடா உருளகெழங்கு கத்திரிக்கானா புடிக்காது யாருமே சாப்ட மாட்டாங்க அவுங்க காய் பொறியல் தா சாப்டுவாங்க
நல்லா செய்றாங்க மெய்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்கா தவிர்த்து டுறாங்க செய்யவே மாட்டேன்றாங்க நாங்கள செஞ்சும் சாப்ட்டதா உண்டு இதுல ஒரு சாக்குனா நல்லா நா சொல்லுவேன் இந்த மாரில்லாம் செய்யுங்க அப்டின்னுட்டு நீய வந்து செய் அப்டின்னு என் தலையில கட்டிட்டு ஓடிறது அதுக்கப்பறம் நான் கேக்குதா ஹலோ
கேக்குது
உஹம் உம் உம் அதுதா அதுக்கப்பறமா இந்த மாரி செய்யுங்க அப்டின்னு நான் சொல்லுவேன் அது தாண்டடி கேக்குதா இப்ப இந்த மாரில்லாம் செய்யுங்க இப்ப ல அதுதா அதுதா அதுதா இந்த மாரில்லாம் செய்யுங்க அப்டின்னா சொல்லுவேன் அதுக்கப்புறம் ரெண் என்னப்பா நீயே செய்ப்பா அப்டின்ட்டு குடுத்துட்டு கீழே கீழே போயிருவாங்க கடைக்கு போறேன் அதுக்கு போறேன்ட்டு அதுக்கப்புறம் என் தலைல கட்டிட்டு போயிருவாங்க நான் அதான் உக்காந்து செஞ்சுட்டு இருப்பேன்
எத்தனை பேருக்கு செய்வ
வீட்லப் இப்ப யாருங்க அண்ணனும் அம்மா மூணு பேரு தான உம் இதனால பெருசாலம் இருக்காது மகினா மகினா அடிச்சு நொறிக்கிருவே
அது நீங்க மூணு பேருதுனால கம்மியாதா சமைப்பீங்க யா
அது அப் கம்மியா ஆமா கம்மியாதா அளவுக்குதா மீடியமாலா
ம் மூணு பேர்னா சமைக்கவே தோணாது
சம்மைக்க அதேதா எங்க அம்மா அப்பா ஆதினா ஹோட்டல் ஓட்டல்லுனுவாங்க நான தா வீட்டுல சமப்பா காசல இருக்கு யார் வச்சிருக்கா அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங் நாம வீட்டுல சமைப்பிச்சு
மூணு பேருக்குனா சமைக்கவே தோணாது தெர்மா
ச்ச அப்பல்லா இல்ல எங்க அம்மா எப்ப பாத்தாலு கிச்சன்லயேதா இருப்பாங்க எதனா ஒண்ணு செஞ்சுக்கிட்டு போர் அடிச் போய்டு எதனானு ஸ்னாக்ஸ்ஷீசு செஞ்சா அதுக்கப்புறோ இந்த நம்ம ஊர எல்லா செய்வாங்க உளுக் ஞாபகம் இருக்கா அந்த ஒரு மாரி மாவு மாரி இருக்கு அ அது அப்டி இட்லி மாரி பெருசா இருக்கு அது பேர் வளையா பண்ணுவாங்க ஆமா அப்படி ஞாபக இருந்துச் ச்ச அது ஞாபக இருக்கு அதெல்லா அதுல கம்மா செஞ்சு தரும் தெரியுமா அத ஆமா அத அப்படி பெருசா இட்லி மாரி இருக்கு அது உள்ள உள்ள அதுக்குள்ள வெள்ள வெள்ள இருக்கு வெள்ளம் இருக்கும்ல இனிப்பா இருக்கிறது அது இருக்கு தேங்கா பாலா இல்ல நார் நார்மல் பால தெர்ல நார்மல் பால் தா நைக்கிற
தேங்கப்பா அ தேங்கப்பால்
க்கு மாரி வந்துரு அப்ப நம்ம கேக் எல்லா அந்த ஹீட் அந்த இதுக்கு வைப்போம்ல குக் பண்ற இதுல அது மாரி ஏதோ மிஷின் இருக்கும்ல அதுல வச்சு எடுக்கும் போது எப்படி ஒரு ஷேப் அப்பா வரும்ல அப்படியே அந்த ஃஸே ஷேப்ல இருக்கு அப்படியே கொண்டு வந்து ஒரு பவுல்ல வைப்பாங்க அந்த பவுல்ல சுத்தி அப்படியே பால் ஊதிடுவாங்க செம்ம அதுதா பேஸ் செம்மையா இருங்க அதுதா எங்க அம்மா ஸ்பெஷலிஸ்ட் டே ஒண்ணு மட்டு தா
எதுல செய்வோங்கம்மா
இட்லி சட்டில்லா செய்யலாண்டி
உம்
எப்டியோ வச்சு செய்வாங்க ஆனா எப்டினு தெரியல ஆனா அது ரொம்ப ரேரு தா செய்யறது எல்லா அது செஞ்சு குடுத்து பல மாசம்ல இருக்கு வருஷ மையா கூட ஆயிருக்கு அது பேரு ஞாபக இருக்காது ஆனா பஸ்ட் இது இது அப்டி அப்டி அடையாளோ சொல்லுவே அந்த மாரி மாவா இருக்கு உள்ள வெள்ளல்லா இருக்கு அதுக்கு அப்பறோ பால் ஊத்திருப்போ ப்பாங்க அப்டி இப்டின்னு சொல்லிதா அதுக்கப்றோ லாஸ்டு அதுக்கப்பறோ எங்க அம்மாக்கு புரிய வெக்குறதுக்கே ரெண்டு மூனு நாள் ஆயிடுச்சு இதுதா அப்டின்னு எங்க அம்மாக்கு தெரியு சோம்பேறி த செய்யுறக்கே அப்டின்ட்டு தெரியாத மாரி நடிச்சிருக்கு ரெண்டு நாளா
ஹ ஹ
அதுக்கப்புறதா எனக்கு தெரிஞ்சதுக்கு தெரியு அப்டினுட்டு லாஸ்டல பேரு சொல்லிட்டாங்க வளையப்மா அதேதா அதேப்ப உனக்கேப்டி பேரு தெரியுதுன்னு கேட்டே இதுக்கு போயிட்டு எவ்ளோ நாளா சொல்லிட்ருக்கு வளைய சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதான அப்டினாங்க எனக்கு தெரிஞ்சதுதா
ஞாபக இருக்கு ஆனா நா அங்க சாப்ட்டதுதா அதுக்கு அப்றோ எனக்கு
அங்க எப்டி எப்புரிஅப்ப அவர் வீட்ல வீட்ல தா செய்வாங்க அது யாருன்னா இந்த கோமுடிய
அது அவனோட அவங்களோட சொந்தக்கார பையந்தா எடுத்துட்டு வருவா அந்த பைய அவ எப்படா அவுங்க அம்மால
ஏய் அவுங்க அம்மாவ செய்வாங்க அவுங்க அம்மா வந்து தோசைல்லா தோச இட்லி எல்லா சுட்டு குடுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா உனக்கு தெரியல எதுவுமே ஞாபக இல்ல
தெரியுமா தெரியுமான்னு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஆ அந்த ஊருர்ல எத்தன வருஷம நா இருந்துருக்கே
அந்த ஊர்ல இருந்தடி அந்த எடத்ல இருந்தியானு கேட்டே நானு உனக்கு ஞாபகமே இல்லாத மாரிதா தெரியுது ஏன்னா அவுங்க தோசையு சுடுவாங்க இட்லி சு குடுத்துட்டு இருப்பாங்க அப்றோ இந்த கால் குழம்புனு எதோ ஒரு ஸ்பெஷலா வந்து இருப்பாங்க இல்ல தோசை இட்லி எல்லாத்துக்கு கால் குழபு தா நெனைக்கிறே அதுக்கப் அப்புறமா வளையாம ப இருக்கு நாங்க போறதுக்கே விலையாளப்பு தா ஆனா அங்க அது சீக்கிரோ முடிச்சு செஞ்சுருவோ அப்டின்றுவாய்ங்க அவன் சில டைம்ல எனக்கு ஃபிரீயா தருவாங்கடி தெரியுமா எனக்கு கோமதிஅத்த அப்டிதா இருக்கும்ல ஆமா உனக்கு தெரியாது எனக்கு தருவாங்க ஃப்ரீயா கோமதிஅத்த இருக்கு போது அதுக்கப்புறோ இன்னொருத்தங்க யாராவ இருதுங்கமா கருப்பா யாராவ ஒருத்தவுங்ங இருப்பாங்க
பூஜா வோட அம்மா
பூஜாவோட அம்மா ஆ அந்த புள்ளையோட அம்மா ஆமா ஆமா ஆமா இந்த புள்ளை கூட குட்டி ஒன்னுகருப்பா கட்டக்கரையன்னு இருக்காதானே
அத மாநெரமா இருப்பா
நீயே கருப்பாதா இருப்ப அது நா லா அப்டி சொல்ற அவ கருப்பா இருப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு அவ பேர் என்ன பூஜா வா அழகாரப்ப உ ஃப்ரெண்டு தன அவ ஆமாடி ஆமாடி உன் ஃப்ரெண்டு தான அவ ஸ்கூல்மேட்டு் தான
அவதா எ பெஸ்ட் ஃப்ரண்ட்
பெஸ்ட் ஃப்ரண்டா
ம்
நீ அவ்வளவு ஒரே ஸ்கூல் தான ஏண்டி
ஆ ஆமா அங்க இருக்கிறவுங்க எல்லாருமே ஒரே சொல்லா
அங்க இருக்கிறது யா யாருமே தெரியாது அந்த பிள்ளைய மட்டு தா எனக்கு அது நீ சொல்லித ஞாபகமே இருந்துச்சு கருப்பா இருக்கிற புள்ள அதுக்கப்புறோ வேற யார் இருக்கா ஏ அவ கருப்பா தா இருப்பா எனக்கு தெரியாதோ
ஒனக்
கரு கருப்பா கொஞ்சோ குண்டா இருப்பா கொஞ்சு குண்டா தா ஓரளவுக் பரவால குண்டு ஒடம்பு இருக்குமா
அப்ப அங்கல்லா எனக்கு ஒடம் அங்கல்லா எனக்கு ஒடம்பே இருக்காது ஒல்லியா இருப்ப நானு
இப்பதான் வந்து கிடைக்குது அப்ப அப்பயும் ஒல்லிதான் இப்பயும் ஒல்லி தான் எப்பயுமே ஒல்லி தான் நான்னு
இதெல்லாம் ஒரு பெருமைப்படுற விஷயம்ல்லாம் கெடையாது
நான் அப்படி விரும்பலாம் சொல்லல இதுக்கப்புறம் நான் ஒல்லி கெடையாது இதுக்கப்புறம் நான் ஐம் நாட் லீன் பிட் அப்படின்னு மாற போறேன்
ஜிம் நாலாம் ஜிம் போகும்போது அங்க எவ்வளோ அழக அழகா பசங்க வருவாங்க தெரியமா எல்லாமே சின்ன பசங்க தான் அவ்வளவு அழகா உடம்ப மெயின்டெய்ன் பண்றாங்க டெய்லியும் வந்து வருவாங்க